ஹலோ
ஆஹ் என்ன பண்ணிற்றிருக்கீங்க ஆக்சுவலா எனக்கு கால் வந்துர்ச்சி அதனால தா அப்ரோ பண்றேன் சொன்னே பேசிட்டே இருக்கப்ப
ஓகே ஓகே நான் சும்மாதா இருக்கே
உம்
நீங்க
நானு சும்மாதா இருக்கே ஆக்சுவலா நானு வந்து ஒரு மாரி டயடா இருக்குனால என்ன பன்றதுனே தெரியாம ஒட்காந்திருக்கே
உம் நா சாரி ப்ளிட் பண்ணிற்று இருக்கே உம் ஃபங்க்ஷன் மாரியா நாளானிக்கி என்னா டிரஸ்சு போறதுன்னு ஒரே கன்ஃயூஷ்னா இருக்கு
நறையா இல்ல சுடியா
அதுதா தெரில இப்பஒன்னு மார்னிங்கு போனு நைட்டு போனு மார்னிங்கு போனு
மரேஜா
ஆ மா எங்க ரிலேஷன் ஒருதோங்க்கு மேரேஜ் சோ அதான் என்ன போட் எதுவு தெரில
மேரேஜ்தான நைட்டு நீங்க ஆக்சுவலா நார்மலா நம்ம லாங் சுடி போடுவோம்ல கிராண்டா அந்த மாதிரி போட்டு காலையில சாரி போட்டு போங்க
நா வந்து யோசிக்கனா ரெண்டு டைம் போணுமானு யோசிக்கிற இங்க பக்கத்ல தா ரெண்டு டயம் இந்த ஒரு டயம் மட்டு விட்டுக்கு லாமா அப்டின்ட்டு
ரோஸ்னா ரெண்டு டைம் போங்க இல்ல அப்டின ஒரு
என் சிஸ்டரும் வரமாட்டாளா தனியா கடுப்பா இருக்கூ
ஹஸ்பண்ட் இருப்பாங்கள
ஆஹ் இருப்பாங்க இருப்பாங்க
அப்ப என்ன போயிட்டு வாங்க தனியா வைப்பறதுக்கு ஏதோ கூட ஒருத்தவங்க வராங்கல்ல
எங்க அம்மா எல்லாருமே தான் வருவாங்க அவங்கல்லாம் மத்தவங்க கிட்ட பேச ஓடிடுவாங்க நம்மள கவனிக்க மாட்
ஆமா உம் ரிலேட்டிவ் இங்கயா ஃபங்கஷன் போனானா நம்ம கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்க
ஆமா அவங்க நம்பி நம்ம போன வச்சுக்கோங்களே நம்மள விட்டுட்டு அவங்க மட்டும் போயிடுவாங்க
அஹ போயிட்டு வாங்க பக்கத்துலனா போயிட்டு வாங்க ஜாலியா
உம் அனம் தெஸ்ல்ல பண்ணும் அப்புறம் நலுங்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கும் கூப்பிடுறாங்க அதுக்கும் போகணும் அதுக்கும் என்ன ட்ரஸ் போடறதுன்னு பாக்கு
அதுக்கும் சுடி நார்மலா டாப்பே போட்டுக்கோங்க அதல்லாம் யாரும் வரமாட்டாங்கல்ல சும்மா ஒரு நாலஞ்சு பேர் தான் வருவாங்க
ஆம ஆமாமா
உம் உ
எனக்கு சாரீ நிறைய வாங்கணும்னு தோணுது ஆனா வாங்கி அப்படியேதான் வச்சிருக்கேன் எந்த பெரிய ஆஹ் இல்ல கொடுத்தாலும் பெரிய ஃபங்க்ஷன் தான் சாரீ பொடிவே தூர தான் ஒண்ணு ரெண்டு தான் வருது எடுத்து வச்சு என்ன பண்றதுன்னு யோசிக்கறேன் ஆனா இப்ப எங்கேயாச்சும் போகும்போது பார்த்து நான் போயே மாட்டேன் மேக்ஸிமம் கோயிலுக்கு
ஓகே
இப்போ எங்கேயாச்சும் போகும்போது பார்த்தாதான் ட்ரெஸ் இல்லை ட்ரெஸ் இல்லன்னு தோணுது
உம் எடுத்து தச்சு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு தச்சுக்கோங்க பிளவுஸ்லாம் வேணுங்கிறப்ப எடுத்துக்க வேண்டியதுதான் எப்படின்னா நம்ம நிறைய தையல் விட்டுப்போம்ல்ல வேணுனா பிரிச்சுக்கலா புடிச் ப்ப அந்த மாதிரி தச்சுக்கிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆகாது நா கரெக்ட் கத்தான சைஸ்க்கு தைச்சோனா வேஸ்ட் ஆய்டும்
ஆமாம்மா அப்படித்தான் பண்ணனும் பொல உங்களுக்கு எப்படி நீங்க சேரி வியர் பண்ண புடிக்குமா இல்ல ட்ரெஸ் வியர் பண்ண பிடிக்குமா அந்த லாங்சுடி அந்த மாதிரி
து அக்சுவலா லாங் சுடியே புடிக்காது சார்யும் பிடிக்காது அது எல்லாமே கீழே வேற பேரளும் டாப்ப போட்டாமா அப்படியே போனோமா ஃப்ரீயா இருக்கும் இப்ப பங்க்ஷன் நா போடுவன் அதும் எனக்கு பட்டு சாரி சொல்லுவாங்கல்ல அதெல்லா எனக்கு பிடிக்காது கட் தும் பிடிக்காது இப்ப நாலா ஃப்பேன்சி சாரினா கூட கட்டிடுவேன் இந்த பட்டு சாரிய கட்டுட்டு நிக்க சொன்னா புடிக்காது அது மொட மொட மொடனு ஒரு மாதிரி இருக்கும் தூக்கி கிட்டு ஃப்பேன்சி சாரினா ஸ்டோ தா ஸ்டோன் ஒர்க்கா ருக்கு நம்ம கட்டி விட்டோனா அது மாட்டுக்கு இருக்கு கலையவே கலையாது அப்டியேருக்கு
ம் நீங்க ப்பீரி ப்ளீட்லா பண்ணுவீங் நா க வெளில கடைல கொடுத்து இப்பயே மேக்சிமோ என்ன பண்றாங்க எங்கயாவ் ஃபங்க்ஷன் போட முன்னாடியே குடுத்துர்றாங்க
நானே எடுத்து வச்சிருவே ப்ரீ ப்லீட்லா கடைலலா குடுக் மாட்டெ
உம் இங்க மேக்சிமம் அப்பிடிதா பண்றாங்க எங்க ரிலேட் கசின்ஸ் எல்லாருமே இப்ப முக்கியமான ஃபங்க்ஷன் போனோனா முன்னாட்யே அந்தஸ் சரிப்பன்னி குடுத்தருனாங்க அப்றோப்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல கட்டிட்றாங்க
அது டக்குன்னு கட்டிலா உங்களுக்கு உங்களுக்குலா சேரி கட்ட தெரியுல்லே
ஆஹ் கொஞ்சொ தெரியு
அப்னா நீங்ளு ப்ரீ ப்ளீட் எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடி நாளே ஈஸியா இருக்கு மேலயு கீலையு ரெண்டு டைம் எடுத்துக்ட்டா டக் டக்குனு கட்டிட்லா ஒரு அஞ்சு நிமிஷொ ஆகாது
உம்
அதா எப்போ வர பின் எல்லா நல்லால அது எப்டி தெரிமா சொல்றது மொ ஊக்கே ஒரு மொட்டையாருக்கு தெரிமா அந்த மாதிரி இருக்கு முன்னாடி இருக்க ஊக்குலா பாத்திங்னா ஷார்பா இருக்கு இப்டி டக்குன்னு விட்டோனே ஏறு
ஆம்மா ஆஹ்
ஊக்கு அழுத்தி அழுத்தி வேத்னாலு ஏத்தவே முல்ல அதனாலே எனக் கட்ட புடிக்க மாட்டிங்குது
ஆன்டு இன்னோனு என்னனா இந்த சாரீஸ்ல பின்னு குத்னா வச்சிக்கோங்களே அது டேமேஜ் ஆய்டுது சேரியே டமேஜ் பண்ணி விட்டுருது
நல்ல சாரிலா அப்படி ஆகும் நம்மளுக்கு டாமேஜ் ஆகு ஒரு மாரி இருந்துச்சுனு வச்சுக்கோங்களன் அந்த மாதிரி சரிக்கலா மேல ஒண்ணு சைடு ஒண்ணுன்னு நம குத்துவோல ரெண்டு மட்டும் போதும் ஏனா வேஸ்ட் ஆயிடும் அதனால நம்ம ரெண்டு நமக்கு தேவையான இடத்துல ரெண்டு இடத்துல மட்டும் ரெண்டு பின் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும் அப்படியே
உம் அதான் அத எனக்கு பின்னு அந்த சேஃப்டி பின் குத்துறதும் பயமாதான் இருக்கு ஆக்சுவலா டேமேஜ் பண்ணிருச்ச நம்ம யூஸே பண்ண முடியாது தல
ஆமா
சிலதுலா அந்த ரவுண்ட்ல போய் மாட்டிக்குது இந்த ஷால் பின்பண்றமோது அதே ப்ராப்ளம்தான் வரும் அந்த ரவுண்ட்ல போய் மாட்டிக்குது அந்த ஏரியாலா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுது
ஆமா ஆமா செல டைம் மாட்டிட்டு எடுக்க முடியாம துணி லை லைட்டா கிழியு இல்லனா அப்டே பின்ன போட் டே அப்டே உட்ற மாரி இருக்கு
உம் ஆமாம்மாம்மா ஆமா கொஞ்ச அப்டிதா நானு வச்சிருக்கே ட்ரெஸ்ஸஸ்லா
எனக்கு டென்ஷன் ஆகு ஊக்கு நாலதா கடுப்பாகுமே எனக்கு கட்றத்துக்கு எதுக்கானாலு காலேஜ் படிக்கும்போதுலா பின் பண்ணனுன் பின்பண்ணுவோ ஆனா இப்பலா பின்லா பண்றது இல்ல ஷாலுக்குலா
ஆமா ஆமா
போட்டுட்டு போவோ ஒ ஹோ
உம் அத பின்பண்ண கடுப்பாதா ஆகு அது ரூல்ஸ் நால ஃபாலோப் பண்ணுவேங்க அதுக்கப்ற யாரு ரூல்ஸ்லா வெக்க போறா
உம்
ஆனா அப்ப இரிட்டேட் ஆகு அந்த ஷால் பின்பண்றது
ஆனா ஆனா பின் பண்ணிட்போனா நல்ல இருக்கு நம்ம கீழ ஏ அசால்ட்டா குனியலா ஏனா பின் பண்லனா இ இப்போ எதா பண்ணாலு டக்கு டக்குன்னு விழு
உம் ஆமா நம்ம கான்சியன்ஸ் இல்லாம இருக்கு அந்த ஷால் மேனேஜ் பண்ற மாரியே இருக்கு அடிக்கடி பின் போட்லனா
ஆஹ் நம்ம மாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கலா
உம் அது ஒரு அட்வாடேஜ் தா ஆனா நம்ப காலேஜ் நோக்கு வெள்லப்போனா இவ்ங்க என்ன வில்லேஜ் கேர்ளோ அப்டி நெனச்சுப்பாங்க இல்ல அதுவு ஒன்னு நம்ம பாக்க வேண்டிதா இருக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல
ஆமா இப்போலா அப்டிதா மோஸ்ட்லி இதுதா நமக்கு என்னமா இது என்ன கிராமத்துல இருந்து வந்துருக்கு இந்த பொண்ணு
உம்
ஆனா இப்ப எல்லாமே ஒரே மாரிதா இருக்காங்க எல்லா ஏரியாலயு
ஆமா ஆமா கொஞ்ச நேரம்மா ஆஹ்
உம்
கொஞ்சதா மாறிட்டாங்க
இருங்க வரோ ரொம்பவே மாறி இருக்கு இப்பலா
உம் இன்னு டென்னவர் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அப்பற டோட்டலா மாறிருக்கு எனக் தெரிஞ்சு
அப்பல்லா பாட்டிலா திட்டுவாங்க இப்ப இருக்கவங்க கொஞ்ச கொஞ்சப்பேர் திட்டறோம் கொஞ்சப்பேர் அப்டிதா அப்டின் சொல்ட்டு அக்செப்ட் பண்ணி விட்டுட்றாங்க
உம் பேரண்ட்ஸ் கூட அப்டிதானே இப்போ
அஞ்சு பத்து வருஷம் போச்சு எப்டியோ இருப்பான்ட்டு போயிடுவாங்க
உம் ஆமா
ஆனாலு மாற்றங்கள் நடக்குது
டார்க் கலரா போடுவிங்கங்களா சாரி லைட் கலர் போடுவிங்கங்களா
உம் ம் தெரியணு அந்த டிஃப்ரசியேஷன்லா நானும் பாக்கல எப்பயாச்சும்தான போடுறேன்
ஆமாம்
னால எனக்கு அது எது இப்ப இதுக்கு புதுசா இது இருந்த போட்டுருவேன் நானு
ஓ
நான் ஒரு சாரியே மேக்சிமம் ரிப் பீட் பண்ண மாட்டேன் இருந்துச்சுனா ஆ வேற வேற மாத்தி போடு அது என்ணுமோ இல்லாத கலரா போட்ட இதான் நங்கச்சு
டிசைனர்ஹ ப்லவுஸ் டிசைனரா குடு அதுதான தப்பீங்க
ம்ஹம் அந்த மாரிலா இல்ல காமனா தைக்கிறதா நார்மலா தைப்பாங்கல்ல இன்னு அந்த ச்சு நம்ம போட்ட பழக்கம் இல்லல்ல இப்பதா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ச்சு போக போக கண்டினியூஸா பிளவுஸ் போடுவோம்ல கண்டநியூஸ்சா சார கேட்டும் போது அப்ப பாத்துக்கலாம் இப்போதக்கு இது போதும் அப்படனு
டிசைனா இப்ப இப்பதான் டிசைன் டிசைன் ன்னா போட்டுக்கலா அழகா இருக்கும் எல்லாமே எவ்ளோ டரெண்டிங் வந்துடுச்சுப்பலா
ஆமா ஆமா இப்போ டிசைன் பாத் இருந்தாலுமே கன்ஃபயூஷனா இருக்கு அதனாலயே எதுக்கு
ஆமா நீங்க போன்லயே பாக்கா அப்படின்னானா டைலர்கிட்ட போனீங்கன்னா நம்ம எது செட் ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க தச் தச்சு தரவங்களே இது உங்களுக்கு செட் ஆகும் இது செட் ஆகாது அப்படின்னு எல்லாமே சொல்லிடுவாங்க
ம் நான் அதுதான்ரி எதுக்கு நம்ம இவ்ளோ கன்ஃபியூஷன் நார்மலாவே தச்சுக்கலா அப்டினு
பழைய மாடல் டிரெண்ட் ஆகுது குடுமா
ஆஹ் ஆமா ஆமா இப்போ வரதல்லாமே ஆமா அப்டி மாறி வர்றதுதானே அப்போ கொஞ்ச நாள் அது ஓர் எடுத் வச்சுருவோம் அப்புறோ இப்ப நடக்கிறது அப்படியே ட்ரெண்ட் ஆகும் மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கும்
இன்னொரு கால் வருது நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்புறமா
ஆஹ் ஓகே ஓ உம் பாய்